ஆ நல்லாருக்கிங்ளா எப்டி இருக்கிங்க சாப்ட்டிங்ளா
சாப்ட்டுட்டே தோழி நீங்க சாப்ட்டிங்ளா
சாப்ட்டே தோழி சாப்ட்டே குழந்தைங்கெல்லா நா அழுவுற சவுண்டா இருக்குது ஆ எல்லா என்ன சாப்ட்டாங்களா
எல்லா சாப்ட்டு முடிஞ்சுச்சு தோழி இது ஒரே உயிர வாங்கிட் டே இருக்கு எ பாப்பா தூங்காம வெளியில கூப்ட்டுட்டு போனுமா என்ன
ஆ பாருங்க பிள்ளைங்கள வெளியில எல்லா கூட்டிட்டு போய் காமிக்கணு நீங்க
வெளியில போகலாமா மா போடுங்க மேல போலா மேல போலா அப்படின்ட்டெல்லா
ம் வீட்ல பெரியவங்க இல்லையா
இல்ல யாரு இல்ல
அதா மாமியாரு அம்மால்லா இருந்திருந்தாங்கன்னா கொழந்தைய பாத்து
வேலைக்கு போயிருவாங்க அதுனால அவங்க ந இப்ப காலையில போயிட்டு ஒரு ஒம்போது மணிக்கு வீட்ல இருந்து போயிட்டு நைட் ஒம்பது மணிக்குதா வீட்டுக்கே வர்றாங்க
ஆ அப்பற என்ன செய்யறது அவங்களோட இதையு பாக்கணும்ல ம் ம்
அது நானு அக்காவு ரெண்டு பேரு வீட்ல இருப் போ அக்கா மேல இருக்கு நா இங்க கீழ இருக்கற
உங்க ஊர்லெலா எவ்ள வ இதெல்லாம் வாடகைலா எவ்ளோ தோழி
இங்க வாடகை ரொம்ப அதிக இப்ப நீங்க ஒரு ரூம்மு ஒரு ரூம் ஹால் அந்த மாரி எல்லா நீங்க போகணு அப்டிந்தா பத்தாயிருபா பன்னெண்டாயிருபா ஆ குடுக்கணு இதுவே ரெண்டு ரூம்னா இருபதாயிருபா வாடக ஆமா பதினா பதினாறாயிருபா இங்க அது கெடைக்கு அது
எங்க ஊர்ல இரு பத்தாயிருபா தோழி ரெண்டு ரூமுன்னா
ஆமா இங்க கூட அப்புடிதா இருந்துச்சு ரண்டு ரூமு ஹாலு அப்டின்னா பத்தாயிருபா குடுத்தா அழகா வந்துரு ஆனா இப்ப பா த்திங்கன்னா எட்டாயிருபா குடுத்தா ஒரே ரூம்தா தராங்களே இப்ப எட்டாயிருபாக்கே
அது ஊரு பெருகி போச்சுல மக்
ஆமா சென்னை இது ரொம்ப சிட்டி ஆயிடுச்சு நெறைய சென்னை சிட் டிலா இப்ப நெறைய எங்க எங்க ஊர்லந்து
இந்த கம்பெனிங்க ஐ டி கம்பெனிங்க நெறைய தொழிற் சாலைகள் அது இதுன் இருக்குல்ல அதனால மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க வந்து தங்கறதுனால அங்க ரொம்ப இதாயிருச்சு எங்க ஊர் க்குள்ளயு வந்து ஒரளவுக்கு கொறைவாதா இருந்துச்சு எட வீடு வாசல்லா இப்ப இங்க வந்து புது பஸ் ஸ்டாண்டுன் சொல்லி பேருந்து நிலையம் புதுசா கட்னாங்க அது வந்ததுல இருந்து பாத்திங்கன்னா ரொம்ப அதாது பெருகி போச்சு வெலவாசி இங்க என்னா வீட்டு வாடகயெல்லா ஏறிப் போயி ஆ எடம் வீடு எல்லாமே பயங்கர வெலையிலருக்கு வாங்க முடிய ல அந்த அளவுக்கு இருக்குது வெறு பன்னெண்டு லட்சோ பதிமூணு லட் சோ வாங்கினவங்களா இன்னைக்கு ரெண்டு கோடி ஒரு கோடிங்கிறாங்க
ஆ பாருங்க நீங்களே இப்போ அந்த மாரி ஆகுது இப்போ வெலவாசி எல்லா ஏறிட்டே போது ஆனா இது வேல பாக்குறவுங்களுக்கு அந்த சம்பளோ மட்டு ஏறவே ஏத்தவே மாட்டேங்கிறாங்க
ஏத்த மாட்டாங்க அது மட்டு உள்ள
அது மட்டு அதே நெலமைலதா இருக்கு
உழைப்பாளியா இருக்கிறவங்க உழைப்பாளியாவே இருக்கணு போலருக்கு என்ன
அது மட்டு கொஞ்சோ கஷ் டமாவே இருக்கு என்னாடா இது தங்க வெல கூட ஏறிட்டு போயிருச்சு வெலைவாசியெல்லா ஏறிச்சு வீட் டு வாடக எல்லாமே ஏறிட்டே போது இந்த சம்பளமு கொஞ்சோ ஏத்தி குடுத் தா நல்லா இருக்குமே அப்டின்ட்டு இருக்கு
ஒங்க ஊர்ல தங்கம்லா என்னா வெல விக்குது தோழி வெல கூடயா கம்மியா தங்கம் வெலையெல்லா எப்டி விக்குது ரொம்ப ஆ ம் இப்போ ஒரு பவுனல்லா ஒங்க ஊர்ல ஒரு லட்சோ தாண்டிருச்சா
ஓ தாண்டிரிச்சு அதுலா இப்ப எனக்கு பதினஞ்சாயிரோ ரூவா பதினாயிரம் ரூபா
ம் அப்டிதா தோழி விக்குது
இப்ப எனக்கு கல்யாணத்துல ஆ மூணாயி மூணாயிரூபாவா மூணாயிரத்
ஆ
அப்ப பாத்திங்கனா என்னாடா
காசு வச்சாங்கன்னா போதுன்ருக்கு நகையெல்லா யாரு வைக்க வேணானு தோணுது தோழி அவுங்க ஆ காப்பவுனுக்கு வாங்கி வச் வச்சிருவாங்க இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே முப்பத்தஞ்சாயிரோ விக்குது என்னா அவுங்க வாங்கும்போது ரெண்டாயிரூவாதா இருந்திருக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம வாங்கி வைக்க முடியாது அதனால முடிஞ்சள வு வந்து பணத்த வச்சு குடுத் தாங்கனாவே நல்லது தோழி ம் எதுக்கு எதுக்கு வந்து கிஃப்ட்டு மாரில்லா அதெல்லா செய்ய வேணான்னுதா தோணுது இப்ப யாருமே காச வச்சி குடுத்தாங் ம் நம்ம வந்து அத திருப்பி குடுக்குணு அது மாரி இருக்கு போது நம்ம பணமாவே வாங்குறதுதா நல்லதுன்னு தோணுது
ம் ம்
ம் பொருள் இன்னைக்கு தங்கம் வெல எங்கேயோ ஏறி போச்சு நம்ம சேமிச்சி வச்சா கூட வாங்க முடியாது போலருக்கு
என்ன வெல இப்போ தங்கம்
இன்னைக்கு வந்து பதிமூணாயிரத்தி சில்ற போட்டிருந்துச்சு தோழி
அய் ரொம்ப வெல ஏறிடிச்சில்ல
ம் எப்டியு ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூவா இல்லாமலா அங்குட்டு போ முடியாது ஒரு பவுனு
அ ஆமா அது என் கணவருக்கு இந்த மாரி மார்கெட்டு தா இரு க்காரே அவரு வெள்ளி வேல பண்றாரு ஆ அவரு அவரோட தம்பி பாத்தீங்கன்னா அந்த தங்கோ இதுலா அந்த செயின் எல்லா இருக்கு இல்லையா அது செய்வ அது செய்வாங்க அங்க வேல பண்றாரு
ம்
இவரு வெள்ளிக்கடையில பண்றாரு அவரு சொல்லிட்டு தா இருக்கறாரு இரண்டு லட்ச கிட்ட போகு
ம்
வெல வ ஒரு பவுனு ரெண்டு லட் சோ குடு அதல நீ ஆச்சரியப்படத்துக்கு இல்ல அப்டின்ட்றாரு
ம்
அந்த மாரி வெலவாசி வாங்குறவங்க இருக்கிற வரைக்கு வெல ஏத்திட்டே தா போவாங்க வாங்காம எப்போயு விட்றாங்ளோ அப்போதா இந்த வெல கம்மி ஆகு அப்டின்ட்டு சொன்னாரு ஆனா வாங்காம இருக்க மாட்டாங்கல்ல வாங்கிட் டே தா இருக்கிறாங்க ஆளுங்க என்னதா வெல ஆச்சினா கூட
நானா அவுங்ளுக்கு இந்த தாலி வாங்கறதுனாவே ஒரு பவுனுக்கு ஆ எப்படி வந்து ஒன்ற லட்சோ போட்டா தானே வாங்க முடியுது இதே தாலி செயின்னா போட்ணுனா அஞ்சு லட்சோ இல்லாம போ முடியாது அந்த பக்கமா
ஆமா கரெக்டா சொன்னீங்க ரொம்ப கஷ்டோ தோழி இப்ப இருக்கிற கால கட்டத்துக்கு இப்போ நம்ம
இது வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பழைய நகைய கொண்டு போய் குடுத்துட்டு
என்ன தோழி நீங்க சொன்னது கேக்கல எனக்கு
இப்ப வசதியா இருக்கிறவங்க போய் அஞ்சு லட்சோ ஆறு லட்சோ குடுத்து நக வாங்குவாங்க வசதி இல்லாம இருக்குறாங்க பாத்தீங்ளா அவுங்களா பழைய நகைய குடுத்துட்டு புதுசா எங்களுக் செஞ்சு குடுங்கன் கேட்பாங்க அவ்ளோ நககி காசு அவுங்க எங்க போறது இன்னைக்கி விக்கிற மார்க்கெட்டு வெலைல
ம் ஆமா கரெக்டா சொன்னீங்க இப்போ இருக்கிற
எங்க சொந்தத்துலே ஒரு கல்யாணோ முடிவாயிர்க்கு அவுங்ளால வந் து அந்த தாலி வந்து இன்னிக்கி அற பவுன் வாங்குணு அது அறுபது எழுவதாயிர ரூபா வரு அதோட குண்டு சேர்த்து வாங்குவாங்க அப்னா எழுவது ரூவா வருது ஒரு சிம்பிளா சாப்பாடு இது இது பண்ணாலுமே ஆளுங்குள கூப்ட்டு செய்யன வே அது ஒரு ஒன்னே கால் லட்சோ ஒன்ற லட்சோ வரு ரெண்டு லட்ச இல்லாம அவுங்ளால பண்ண முடில சின்னதா ஒரு கல்யாணத்துக்கு அதனால அவுங்க என்னா பண்ணாங்க கல்யாணத்தியே ஒரு ஆறு மாசத்துக் தள்ளி வச்சுட்டாங்கோ இந்த தாலி குண்டு இது வாங்கறதுக்கே அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து இருக்குது அவுங்களுக்கு பாவோ இல்லையா இப்படி வெலவாசி ஏருனா இந்த மாரி வந்து இருந்தா எப்டி மக்கள் வாங்குவாங்க
ஆமா கரெக்டா சொல்லிருக்கீங்கோ
ரொம்ப கஷ்டப்படறவங்கல்லா கூலி வேல பாக்கறவங்க அன்றாட கூலி வேல பாக்கறவங்க எப்டி வாங்கி அவுங்க பொண்ணுங்கள கட்டி குடுக்கறது இந்தல்லா வந்து அ யாருமே அத வந்து பேசவு மாட்டீங்கிறாங்க அதனால அதெல்லா ரொம்ப கஷ்டோ ஒரு அன்றாட வா வாழ் கைல வாழ்றவங்களுக்கு நக வாங்கி போடணுங்கறதுதா
பணக்காரங்களுக்கு என்ன வித்தியாசமு தெரியாது அது ஏர்னாலு கொறஞ்சாலு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமு தெரியாது நம்ம மா மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களுக்குதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
இல்ல அவுங்கதான் பாத்தீங்கன்னா நா ஐநூறு பவுனு போட்டன் அறநூறு பவுனு போட்டன் சொல்லி நெறையா பொண்ணுங்க வாழ்க்கைல இன்னைக்கு பாருங்க எல்லா டைவர்ஸ்ல வந்து முடிஞ்சு நி்க்கிது அதனால இருக்கற பவுனுங்கள இதா போடணு எல்லா அதுவு முடியாது போட முடியாது அதனால கொஞ்சமா பவுன போட்டு நல்லா ஒரு எடத்துல கல்யாணோ பண்ணி குடுத்தாவே போதுங்கற மாரி இருக்குது இப்ப இருக்கற நெலைமைக்கு அதிகமால்லா வாங்கிட்டு அவஸ்தப்பட்டுகிட்டு
இப்போ நம்ம எப்டின்னா ஒரு கல்யாணோ பண்ணி குடுக்கறோ அப்டின்னா அவுங்க எதாவது நம்ம கிட்ட கேக்கறாங்கல்ல சீர் வ ரிசை அந்த மாரி கேட்டாங்கனாலே நாம அந்த மாரி எடத்துக்கு தரக்கூடாது நம்ம கொழந்தைய அந்த மாரி தந்துட்டாங் கனா அவுங்க கல்யாணம்போதே நா மொதல்லயே அவுங்க பொண்ணு குடுத்தர்றாங்க இதுல வேற எல்லாத்தையு வேற குடுக்கணு அவுங்களுக்கு இந்த மாரி கேக்கறா ங்கல்ல இது இவ்ளதாங்க அவ்ளதாங்க நானு அந்த மாரி வீட்ல தரக்கூடாது எப்புமே நம்ம பாப்பாவ சந்தோஷமா பா க்க மாட்டாங்க எதாது எதிர்பாத்துட்டே இருப்பாங்க நா நம்மல்லா நம்ம மன சா என்ன முடிதோ நம்மளால எவ்ளோ முடிதோ நம்மள நம்ம மனசுல இப்ப இந்த பாப்பாக்கு இவ்ளோ பண்ணணு இருந்துச்சுனா நம்ம எப்டி இருந்தாலு அவுங்க கேட்டாலு கேக்லனாலு அது நம்ம பண்ணிற போறோ சேரிங்ளா அத நாம வெச்சுட்டு இருக்க மாட்டோ ஆனா அவுங்க கே ட்டு வாங்கறாங்கல்ல அந்த மாரி வீட்டு க்கு நம்ம கல்யாணமே பண்ணி தரக்கூடாது நம்ம பசங்களுக்கு ஆமா அது இப்ப எல்லா பாத்தீங்கன்னா அ சொந்த வீடு இருக்கா இவ்ளோ பவுன் போடுறீங்ளா ஆ டக்கு கல்யாணோ அப்டின்னு பண்ணிர்றாங்க ஆ பாருங்க நீங்க அந்த மாரி கேட்டு கல்யாணோ பண்ணா எப்டி எப்டி இருக்கா ஏ இப்டி இருக்கான் அவன் கேரக்டர் எப்டி இருக்கு உ அவன் எப்டி பழகுறான் யாரு கிட்ட பழுகுறான் எங்க வேல பாக்குறான் அது பாக்கணு அது விட்டுட்டு சொந்த வீடு இருக்கா எவ்ளோ பவுன் போடறீங்க நீங்க
அந்த பையன்களே கல்யாண பண்ணி விட்டு கேக்குறாங்க நீ என்ன வேலைக்கு போன சம் பளங்குடு எவ்ள நக போட்டு வந்த அப்டின்னு கேக்குறாங்க அதனால தா இன்னைக்கு எத்தனையோ பேரு லேட்ஆனாலு பரவாயில்லன்னு பொறுமையா கல்யாண பண்றாங்க
ஆமா கரட்டா சொல்லு இப்படி ஆயிடுச்சு இப்போ காலம் என்று சொல்றதுக்கு இல்ல அதனால இப்போ ரெண்டு பேரு சம்பாதிக்கிற
ஆ வருஷத்துக்கு ஒரு கா பவுனு அர பவுனு சேத்து வெச்சுட்டு வாங்க அப்பனா பின் பிற் காலத்துல வந்து கொஞ்சு நீங்க அந்த நேரத்துல போய் நக கிக வாங்க முடியாது இப்பயே நீங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம்னு சேத்து வைக்கணு போல இருக்கு
ஆ எங்க சேர்த்து வக்கிற மாதிரி இருக்கு நீங்க வேற வர காசு அ இப்டி வருது இப்டி போயிருது
பத்தாயிரோ நீங்க எடுத்து வச்சாதா வந்து சேர்க்க முடியும் போல இருக்குது பத்தாயிரத்துக்கே வந்து து ஆ
நீங்க வேற பத்தாயிரவா எங்க ஆயிரூபா எடுத்து வ னாலே அடுத்த மாசோ ரெண்டாயிரூபா செலவு வந்துருது
ஆ அப்படி
முடியில அந்த மாரி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணு பாப்பாக்கு பாத்தீங்கன்னா நாப்பதாயிரபா அம்பதாயிரபா கேக்குறாங்க
நம்ம இதுக்கு கட்டுறோமோ இல்லயோ பீஸ் கட்டியே ஆவுணு போல இருக்கு
ஆமா கம்மி கம்மினா கூட எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா கம்மி கம்மின்னு அம்பதாயிரபா கேக்குறாங்க பீஸ் பாப்பாக்கு எல் கே ஜி போற பாப்பாக்கு
அதா பாருங்க வருஷத்துக்கு ஒரு லட்சோ எடுத்து நீங்க இதுக்கு ககு சேத்து வைக்காதீங்க நகைக்கு படிப்புக்கு தா சேத்து வெக்கணு
அதுதா செ த்து வெக்க வேண்டியதா இருக்கு
இப்ப எங்க காலத்துலல்லா பாருங்க நாங்கல்லா முடிச்சுட்டோ ஈஸியா என்ன இப்ப நீங்கல்லா வந்து